ஹலோ ம் சொல்லு
ம் சொல்றே ம் ம் ம்
ம் இருந்தே ஆமா நாளைக்கு காலேஜ் இருக்கு நெறய இன் கம்ப்ளீட் இருக்கு எழுதவே இல்ல
என்னாச்சு ஏன் எழுதல
சாயங்கால எழுதலான்னு பாத்தே சாயங்காலமு எழுதல
ம் மத்தியான என்ன பண்ண பட பாத்துட்டு இருந்தயா
பட பாத்துட்டு இருந்தே தூங்கிட்டே
கால்ல
மார்னிங் என்ன பண்ணே ஏ மார்னிங்கே தா உன்ட்டா பேசிட்டு இருந்தே அப்றோ எங்க அப் அப்பாக்கு தோசஊத்தி கொடுத்தே அப்றோ அவங்கள கேலப்ன உடனே அப்றோ நா சாப்ட்டே அதுக்கே பன்னடாயிடுச்சு
ம்
பன்றான்றைக்கு உனக்கு கால் பண்ணே அப்புறமா அப்படி படுத்து அதோட ரேன்ரைக்குதா ஏழுந்துச்சே
ம்
ரேன்றைக்கு எத்துச்சு திருப்பியு மூணு மணிக்கு சாப்ட்டே சாப் அப்பட்டு கொஞ்ச நேரம்ப்பே சாப்டுட்டு கொஞ்ச நேர அப்படியே படுத்துருதே அப்புறோ எங்க அம்மா வந்தாங்க அவங்ககிட்ட கொஞ்சோநேரம் பேசிருந்து அப்பே அந்த அந்த பதம் ரெண்ர மணில இருந்துதா அந்த படம் பாக்க ஆரமிச்சே
ம் ம் டேய் இதெல்லா நாயமா இல்லடா டேய் ஆ
ஆ டேய் ஏதோ ஒண்ணு கேட்டேனே என்னடா டேய் இது காலைல எட்டு மணிக்கு வந்து ஆவடியில இருந்தே ஓம்பது மணிக்கு வந்து அங்க நா பத்து மணிக்கு இங்க இருந்தே பதினோரு மணிக்கு அங்கங்க இருந்தே பன்னெண்டு மணிக்கு எப்பதாண்டா டேய் இப்டில்லா பண்ற உம் ஆ என்ன முன்னாடியதா சிப்பு இல்ல முன்னாடியே எதாச்சு ப்ளான் போட்டியா நா சீக்கிரோ வரணு
இல்ல என்ன மாதிரியு பேச கத்துக்கோங்க
ஒர்ளவு கொஞ்சமாச்சா அந்த வாய்க்கு ரெஸ்ட் வுட்ணுடா லல்ல லாலா லல்ல ல்லா லாலான்னு
சரி இந்த காலம் போய் எப்டி வந்துச்சு பாத்தியா உம்
ஆ பேசுவடா என்ன
உம் ன்னா பண்றது எல்லாம் வந்து ஒரு காலத்தில் நா சொல்லிட்டுருந்தாங்க பேசு பேசு பேசு பேசு பேசவே மாட்ற நா மட்டும்தா பேசுறே ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு
டேய் டே வேணாடா வேணாண்டா அய்யய்யோ ஆ
கடவுள் இருக்கான் குமாரு என்னா பண்றது கடவுள் இருக்காரு அவர் வந்து எனக்
அந்த இந்த டைலாக் ஒண்ணு வரும்டா உம் கவுண்டுர் மணியோ செந்தில் டயலாக் போறோ எவே என்ன கண்டுபிடிச்சா இவே என்ன கண்டுபிடிச்சான்னுக்கா மாரி எப்போ இது பண்ண சொன்னா எப்பா வேற
அதுல நா வந்து ஒன்னு இன்னத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நினைச்சட்டேன்னு வச்சுக்கோயே சூப்பரா பண்ணுவே அந்த மாதிரி
அது வந்து நம்ம எதுல பண்ணணும்ன்றதுல இருக்குல்ல
எதுல பண் சரி ஓகே இதுல பண்ண வேணாம சொல்லுங்க நா பண்ணல ஓகேவா
உம் அதெல்லா லடா ப்பா திடீர்னு பொஸ் பொஸ்குனு போவாதடா
அம் இன்னைக்கு வந்து எங்க அம்மா பீடா வாங்கி குடுத்தாங்களா பீடா சாப்ட்டே
பீடா அதுனேதா அது எப்டி செய்வாங்க அத எலைல இருக்குமா உம் தா
அதுல வந்து செரீஸ் வச்சு ம்
உம் தொர்ல்ல செரியா
அதுல வந்து செரீஸ் வச்சு அதுக்கப்புறோ வந்து அ ஏதோ ஒரு இது போடுவாங்க
நேகா
அந்த வாய் ஃப்ரெஷ்னஸ்க்கு வந்தந்து அந்த பாக்கு போடுவாங்க தெரியுமா
ஆமா
அந்த இது போடுவாங்க அதுக்கப்புறம் வேற ஏதோ இனிப்பு இதுக்கு சம்திங் தேனோ சம்திங் ஏதோ ஊத்துவாங்க
ஆ செரி
அவ்ளோதா அத அப்டியே இப்ப மடிச்சு குடுப்பாங்க
சாப்ட்லாமா அத
அப்றோ சீரகம் போடுவாங்க சாரி சீரகம்
சீரகோ கல்கண்டு
ஆஅதெல்லாம்மா
உம் அது சாப்பட்லாமா டா அத
ஆமாம் சாப்பறதுக்கு தா
பாக்கு போடுவாங்கள அது எப்டி பாக்கு போட்டா வாய் வெந்துருமே
அது நீ நெனைக்கிற பாக் கெடையாது நார்மல் ஐ மீன் அது வாய் ஃப்ரெஷ்னஸ்க்காக சும்மாவே போடுவாங்க தெரிமா
வாய் பிரச்ன
மௌத் ஃப்ரெஷ்னர் தெரிமா அதுக்காக போடுவாங்கள அனில் பாக்கு சம்திங் எலா இங்க விக்குமே
அது கூட போடக்கூடாது டா தப்புடா அதெல்லா
சரி தப்புனே வெச்சுக்கோ பட் ஆனா இது இது வந்து இது டைஜஸ்ட் ஆகு அதுக்கு தா பீடா
அதுக்கு இந்த சோம்போ அதுபேரு சீரகமோ எதோ போடுவாங்கள அது டைஜெஸ்ட் தா ஆகு
ஆ அதுதா இதுல போடுவாங்க
உம் எனக்கு ஒரு டவுட்டு இந்த பங்க்ஷன்ல எல்லா வந்து ப ச்ச கலர்ல ஒன்னு இருக்குமா அது வந்து வெச்சுனே போவோனா அன்னைக்கு அப்டித்தா இன்னைக் கேட்டரிங் போனோ ஒரு பொண்ணு ஏதோ ஒண்ணு கேட்டுச்சு இது என்னாதுனு கேட்ச்சா தெர்ல எப்படின்னா தெர்லியான்ட்டு அவங்களு சிரிக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுல வந்தவங் அவங்ளு சிரிக்கிறாங்க அது சீக்கரம் வந்தா அப்டே அப்புறோ இன்னொன்னு கோலான்னு ஒண்ணு இருக்கு தெரிமா ஆ கோலான்னு ஒண்ணு இருக்க தெரிமா அந்த மசாலாவை உருண்டியா புடிச்சு ஆ இந்த சிக்கன் ஏதுவு தெர்லடா எதுவு மசாலாவல்லா அப்டியே உருண்டையா புடிச்சி ஆ அதுக்கு கேட்டாங்ளா தெரில சொன்னேன்னா அதுக்கு ஒரு ஃபேமிலி சிரச்சாங்க அதில வந்து மூணு பேரு என்னமோ ஒன்னா வந்தாங்கோ ஒரு பைய அப்போ அவுங்கோ அது வந்து ஃபேமிலி வர்ல அது எதுவு இது மாரி வந்தாங்க அவங்களு சிரிசாங் எனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியாது நான் அவுங்க கிட்ட கேக்குறே இதுனேதுன்ட்டு அப்புறம் அவங்க ஒருத்தவங் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கதா சொன்னாங்க எவ்வள அணலன்ன தெரியல ஓ அப்பே தெரிஞ்சது ஒரு பேர் கோலாவா சேரி சேரி
நல்லாருக்கு அது மட்டன்ல செஞ்சா இன்னு சூப்பரா இருக்கும் ம்
தா மட்டன் கோலா தா அது ஆ ஒரு ஒரு கேட்ரிங்களா போவே இங்க போ இதுல்லா வந்தே அந்த சைடு உங்க சைடு ஆ என்னாச்சே ஒரு ஒரு இதுவு பேர தெரில எதேதோ வெக்கிறாங்க கலர் கலரா அது வேற ஏதோ ஒரு ஊரோட இதுவு போல வேற ஸ்டேட்டு அப்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டடா இருக்கு அது ஏதோ கேரளா ஃபங்க்ஷனு ஆ வேண்டா அது நேதுனே எனக் தெர்ல இப்போ ஒரு ஐட்டோ ரெண் ஐட்டோனா மேனேஜ் பண்லா இருக்கிறதுல ஒரு ஏழு ஐட் டோ அந்த மாரி இருந்ததுனா இப்ப இது சொன்னா கூட அதுன்னே இது பண்றா தெர்ல நம்ம வே நம்ம செய்யற வேலைய பாக்குறதா இல்ல அவன் கேக்குறதுக்கு பதில் சொல்றதா ஐயோ அதுல என காலேஜ் பசங்க வேர வந்தானுங்களா அவனுங்களுக்கு ஒண்ணு தெரியல முனிக்கிறானுங்கா அவனு திருவாத திருரது ஏத டா திருவரது
ம் இது பபேக்குலா நின்னு இருக்கியா
ஆ
ம் ம்
பப்வே தண்டா ஜாலியா இருக்கு
ஆமா வர வர போற பொண்ணு நல்லா பாக்கலாம்ல இதுவே வந்து பந்தியில உட்காந்தாங்கன்னா டக்குன்னு போயிடு
ஆமா போயிருவாங்க அது இல்லாம வந்து அப்றோ அது இல்லாம பஃபர்ஸ்ட் எலா எங்க எங்க ஊர் பையன் வந்து இதுவு பிடிப்பான்ண்டா பங்க்ஷனு பிடிப்பா ம் அவ்வளோதா ஜமூன்னு இருக்கு எல்லாரு ஏழுந் காசுக்கு ஏலே ஹ ஆ பங்க்ஷனுக்கு போய்டு வான்ங்க போயிட்டுனா ஆனாங்க சாப்ட மாட்டானுங்க அது ஒண்ணு தா இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா எனுக்கு ஆமா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க நம்மள பாத்தா வந்து அவங்க ஒரு இதுவா பேசுவாங்கடா பீலிஸ் அங்க யூஸ் பண்ணுவாங்கடா சாப்ட்ற இதுவு எடுக்கறதுக்கு எடுக்கறதுக்கு நாங்கோ ஒரு வாட்டின்னா ஆச்சு எங்க ஊர் பசங்கல்லா வந்து லேடிஸ் சைடு வந்துட்டாங்க அந்த ரெண்டு சைடு பஃபே லேடிஸ் சைடு ஏ நானு ஒரு ரெண்டு பேருமாட்டு அந்த சைடு ஜென்ஸ் சைடு போட்டாங்க எப்பா அந்த அவங்களா அந்தக்கா நம்ம திடில்னு பேசிந்தா கூட அவங்களே கூட கரண்ட் ஏடுத்து போட்டு போயிட்றாங்ளா இங்கக்றவனங்க வந்து டேய் சோறு சோறு சோறு னு அச்சுறாங்கடா என்ன ஆச்சு சாப் சாப்பாடு வந்து காலி ஆயிச்சுங்க இங்க வடுச்சு எத்துன்னு வராங்கோ அந்த சோறு வந்தது அப்டியே இருபது முப்பது தட்டு எனக்கு போடு எனக்கு போடு எங்க சோறு சோறு சோறுன்னு இப்டி கேக்குறங்க இ நேர அவனுங்க சோத்துக்கு சேத்தணுங்கலா இருப்பானுங்க போல எனடா இவ்ளோ சாப்பாடு இப்போ ஒரு இதுவு இல்லன்னா இப்ப சோறு இல் இ சாப்பாடு இல்லன்னா நம்பாள்ங்கன பண்ணாங்க காலி ஆயிச்சா அப்டியா அப்டித்தானே போவாங்க ஒரு பொழைட்டா புகழ்ந்தா போயிருமா அந்த மாரிலால்லட சண்ட போட்றானுங்கடா இல்லாத இதுக்கு எங்க எங்கட்ன்டு நம்மள கேட்ட நா டென்ஷ ஆயிட்ச்சு கத்த ஆரம்பிச்சே பக்கத்ல ஒரு அண்ணா இருந்தாங்ளா டேய் டேய் என்னடா இப்பல்லா பேசுறேன்னா சரின்ட்டு நா கொஞ்சே சைலண்டா இருந்த அவள்தா அவங்கிட்ட சண்ட போட ஆரம்ப சார் தலைவர் உட்டு போய்ட்டாரு
ம் ம்
இந்த அப்பளல்லா வருதா பீச்சாங்கைல எடுக்றானுங்கொ சோறு சாப்பிட்ற கையிலே எடுகுறானுங்க அப்டிய சாப்னே இருக்கு போது ஐயோயோ எனக்கு அத பாத்துட்டு சாப் புனுனெ தோணல அந்த சைட்லா எப்போ முச்டு உக்கானுகராங்டா இவ்னுங்க நாங்க பாட்ன்னு செஞ்சுனேக்கறோ வீட்டுக்கு வர வரைக்குமோ சேய்றோ
ம் ம்
இதுல வேற என் ஃப்ரெண்டு் வேற கூப் விட்டு வந்துட்டா ஒரு பொண்ணு வந்து பாத்துனு இருந்தா அந்த பொண்ணு உனே பாத்தது கிட்ட வருது என்ன நம்பர் வந்துருக்கு கு போனா திடீன்னு ஃபேமிலியால் வராங்க ஆ ஆ உன்னு அ அங்க வேற கூட்னு போயிட்டா ம்ச் செரிங்களா அ ஐஸ் எதுவு சாப்பிட்ற மாரிய நம தெர்ல ய அவ்ள் தா என்ன வள்ச்சுன்னு போயிட்டா அவ இன்னொத்தா ஒண்ணு பளத்த கிட்ட போறா யோ யோ
ம்
அது வந்து ஒரு ரெண்டு ஆட்ரு என்னமோ மூணு ஆட்ரு புச்சாண்டா மூ நாலு ஆட்ரு அஞ்சு ஆட்ரு புச்சாண்டா அவங்க என்னென்னா வந்து காசு கட்டா தரமாட்டானுங்ளோ எவ்ளோ தெர்ல கம்மியா தர்ராங்கன்ன அவங்க பிடிக்க தெர்ல அப்றோ ஆனா அவ்ங்க ஆட்டனாலே கொஞ்ச ஜாலியா இருக்கு ஆனா சாப்பாடு சா சாப்பிட மாட்டானுங்களா அவங்க வந்து எல்லா அப்டி தெரியுமா இப்ப வந்து மேரேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒத்தது நடக்குதுனா ப்ரோ சுத்தோட்டத்தில இருக்க எல்லாருமே ஒன்னு செந்ருவாங்க தெரியுமா எல்லாருமே வருவாங்க இவங்க தா அவங்க தா நம்மதுள்ள வந்து தெரிஞ்சவங்கதான வராங்க அப்பல்லா கிடையாது அவங்க இன்னும் மொத் ரெண்டு பேருமே கூப்டுவாங்க அது எப்டின்னே தெர்ல அவுங்க வழக்கமா எப்டின்னு தெர்ல ம்ச் இங்க அந்த நால் ரோடு இருக்குல்ல அ அங்கெல்லா வந்து அவுங்க ஃபங்க்ஷன்னாலே ரோட்ல வந்து மோளொ அச்சினே வருவாங்கோ டான்ஸ் ஆடிக்கினு அப்டியே கூட்டமா நடந்து வருவங்க அப்டி எப்டி சொல்து வழி பிளாக்காவ்வர அளவுக்கு சேட்டுங்களா
அதா அந்து யூடியூப்ல கூட ஒரு சேட்டு இப்ப புதுசா ம்ச் அவரு புதுசா பன்றாரா என்னன்னு தெரிலான ஆனா நல்லா வியூஸ் போது
ம் நேத்துதா அப்டி பண்ணே
பேசுறாரு டெய்லி விளாக்ஸ் தா நல்லாருக்கானா
அத அவுங்களுக்குல்லலா அவுங்கல்லா வந்து இப்ப ஒரு மேரேஜ் அது வரைக்கு தாண்டா ஓரளவுக்கு இருப்பாங்களே அதுக்கப்பறொ அவுங்களோட இதுவே மாறிடுந்தானே
ஆமா எங்க க்ளாஸ்ல ஒரு பொண்ணு அப்டிதா சேட்டு பொண்ணுதா ஆனா அவ வந்து நெறையா சொல்வா கம்ப்ளைண்ட் சொல்லுவா அவுங்க வீட்ட பத்தி அவுங்கப்பா ம்ச் நெறைய பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு பைய தா சப்போர்ட் பண்ணுவாரு அப்டின்லா
ம் ம்
டெய்லு சப்பாத்தி தா எடுத்துரவா அவ சப் பாதி தயிர் சாதோ அப்றோ சப்பாத்திக்கூட ஏதோ பொறியல் அந்த பீன்ஸ்ல்லா போட்டுட்டு ஒரு பொறியல் அதா
ஆ
மேக்சிமம் ஆதா எடுத்துடு வருவ
ம் செரி நா பண்றேடா
ம்
நீ பண்றா
ஆ ஆ